ஹலோ ஆஹ் அதி எப்புடி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நல்லா இருக்கே
நல்லா ரொம்ப நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க ய எ லூசாட்டங் கேக்குறீங்க எல்லா நல்லாருக்காங்க அங்க எல்லா நல்லாரு
இங்க எல்லா சௌக்கியமா இருக்காங்கங்க
ஓ உங்க வீடு எத்தன ரூமு
ஆஹ் நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நான் நா சும்மாதா இருக்கே
சேரிங்க
நீங்க
நானு சும்மாதாங்க இருக்க
உம் இரவு தேய்ந்து பாட்டு பாடலாமா
நீங்க பா ட்டு பாடுவீங்குளா அடடே பாடுங்க கேப்போ
இரவுத்தேய்ந் ஓய்ந்த போதும் நிலவு பொறுமை காக்குமே மலை வலி கடல் விரும்
அருமையான பாட்டுங்க வேற எதாச்சு பாட்டு உங்ளுக்கு தெரியுமா பாட
வேற எனக்கு நறையா பாட்டு தெரியுங்க விட்டா பாடுவ
பாட்டு பாடட்டா
ஐயோ வேணா பரவால்ல இருக்கட்டு
இல்ல நா நல்லா பாடுவங்க
ஆஹ் தெரியு நீ பாடாத
சேரிங்க உங்களோட விருப்பம்மு நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நே ரமே நீளம் கூட வானில் இல்லை என்றும் வெள்ளை மேகமே போ க போக ஏனோ நீளம் தூரமே என் லட்சம் ஆ சையெல்லாமே உன்னை சேரட்டும் நான் பகலிரவு எப்படிங்க இருக்கு என்னோட பாடல்
ச சூப்பர் அடி தூள் அடி தூள் கொள் அருமை அருமை அருமை
சரிங்க நீங்க என்ன தேன் இருக்குங்க
உம் தேனு கா தேன்ல சீ காதுல தேன்ல காது பைதமா கா
காதுல தேன் பாயிதுங்க ஆமாங்
உம்
நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா
அ சாப்ட்டங்க
சரிங்க என்ன சாப்பிட்டீங்க
நீங்க காலையில எதுல பல்லு வளக்குவீங்க
நான் வேப்பன்ங் குச் குச்சில தாங்க வளக்குவேன் நீங்க எதுல வளக்குவீங்க
நனச்சே நா வளக்கவே மாட்டேங்க
சரிங்க சரிங்க
உங்களோட எத்தன மணி நேர ஒ உரையாடணும்
நீங்க பேசிட்டே இருந்தாலும் எனக்கு புடிக்குங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க
நா அதத்தா சொல்றேன்னா ஆட்டுக்கறி பிரியாணி கொழம்பு சாப்ட்டே ஆமா ஏ ஏ பேண்டுதா அது எப்பயோ எடுத் அது அப்ப எடுத்து கொடுத்து
நீங்க என்ன பண்றீங்க
நான் வந்துட்டு து ரு நுண்ணறிவாளர்
சேர் சரிங்க நீங்க கொஞ்ச தள்ளி வந்து பேசுறீங்களா
இல்ல இல்ல எங்க அம்மா இப்ப கொஞ்ச நைட் ஆப் பண்ணோனே எங்க அம்மா படுத்துருவாங்க அவங்க கொஞ்சோ இது லைட் ஆஃப் பண்ணோனே அவங்க அமைதியாய்ருவாங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க
சரிங்க சொல்லுங் நீங்க வேற ஏதாச்சு கேள்வி கேட்ட நா சொல்லுவ ஆமா
ஏய் இந் கேள்விக்கு என்ன இந்த கேள்வி
நீங்க சிரிக்காம கொஞ்ச பேச்சுறீங்களா
ஏ இந்த கேள்வி கேள்ளுங்கடி நீங்க நீங்க குட்டையா இருப்பீங்க நெட்டையா இருப்பீங்க அப்பிங்களா
நீங்க ஒருத்தங்களோடய இத பத்தி நீங்க பேச கூடாதுங்க அவங்க எப்பிடிருந்தா உங்குளுக்கு என்னங்க சரிவிடுங்க எனக்கு நீங்க எப்பிடி போடுறதுன்ன மட்டு கொஞ்சு சொல்லி தருவீங்களா
மொதல்ல வந்துட்டு கவிஞர் பெயர் சொல்ல கூடாது
செரி
அடுப்புல வந்துட்டு மொதல்ல வந்துட்டு ரவுண்டான பாத்தரோ வெக்கணு ம்ச். ஏன்னா வந்துட்டு வேற ஏதாவ பாத்திர வெச்சீங்கன்னா வந்துட்டு அது அவ்வளோ சுடுதண்ணி வந்துட்டு கவ்வாது நீங்க ரவுண்டான பாத்திரந்தா வெக்கணு அதுல வந்துட் மொதல்ல வந்துட்டு தண்ணி ஊத்தணு தண்ணி ஊத்துட்டு தேயிலை போடணு தேயிலை போட்டு தேயிலை
அப்படின்னா அது எங்க கெடைக்குங்க கடையில கெடைக்குமா?
அது வந்துட்டு ஊ டி கொடைக் உசராமா ஆ
வாறே
அதான் தேயிலை தேயில உனக்கே தெரியாத சொல்லு
சேரிங்க சொல்லுங்க
ஆ அத போட்டு கொதிக்க வைக் க்கனு கொதிக் திக்க வச்ச ஒடனே வந்திட்டு அந்த கொதிச்சது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சு ஸ்டெட் ஆகணும் தண்ணியோட செட் ஆவுற வரைக்கும் ந வெயிட் ஆம வெயிட் செய்யணும்
நீங்க நா நீங்க தெளிவா பேசுங்க ஃபஸ்ட்
கொஞ்ச வெயிட் சி அது இதாகணும் கொதிக்க வைக்கம் சூடு செஞ்சு அத வந்துட்டு நம்ம ஆற்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணு அந்த தேயிலைய எலா தண்ணியோட சு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒ க்ற மா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணனும் வெயிட் பண்ற நேரத்து நம்ம என்ன பண்ணனும் நா வந்துட்டு அ இன்னொரு குண்டால பால் காய்ச்சுனும்
பால் ஆ சேரிங்க ஆட்டுப்பாலா மாட்டுப்பாலாங்க
அ எரும மாட்டுப்பால்
எரும மாட்டுபால் சேரிங்க
நறைய கொழுப்புள்ள பாலா வாங்கிக்கோங்க அப்
கொழுப்பு பால் சுவை இருக்கும் சேரிங்க
கொழுப்புள்ளப் பாலா வாங்கிக்கணும் வாங்கி அத அத கொதிக்க வைக்கணும் நல்லா சுண்ட காய்ச்சணும்
சேரிங்க
இருங்க ஒரே நிமிஷோ இருங்க என் ஃபோன் ஆன் ஆய் ஆன் ஆயிடுச்சு இருங்க இருங்க ஒரு நிமிஷோ கொஞ்சோ பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால ஸ் அ கேக்குதுங்களா
சொல்லுங்க
ஆ கொதிக்க வெக்கணும் கொதிக்க வச்ச உடனே வந்துட்டு மொதல்ல நம்ம வந்துட் டு டம்ளார் எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு நீட்டு டம்ளாரு நீட்டு டம்ளாரு தா எடுக்கணும் நீட் சாரி நீட்டு டம்ளார்க்கு பதிலா குண்டு டம்ளார்தா எடுக்கணும்
சேரிங்க
குண்டு டம் குண்டு டம்ளாரா
ஆமா ஆமா தெரியுது எனக்கு தெரியுது புரியுதுங்க சொல்லுங்க நீங்க
அதுக்குள்ள வந்துட்டு டீ ஊத்தணு ஃப்ஸ்ட்டு
சேரிங்க
அதுக்கடுத்து வடிகட்டி ஊத்தணும் புரிஞ்சு நாம வடிகட்டிதா வந்துட் நம்ம அந்தி ஊத்தணு அதுக்கடுத் து அதுக்கு ஏத்த அளவுக்கு சம அளவு சம அளவு நம்ம வந்துட்டு நமக் காய்த்து வைத்து பாலை ஊத்த வேண்டும்
சேரிங்க
ஊற் றிய பிறகு இரண் டும் அ கலக்க செய்ய வேண்டும் கலந்த பிறகு அது ஒரு ஆஹ் நல்லா கலக்கணு
சேரிங்க உம்
அது ஒரு நிலைக்கு வரும் அப் ப்போது நம்ம நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் மிக மிக முக்கியமான வி விக்சியம் நம்ம சு சர்க்கரை ஏட் செய்யக் கூடாது இனிப்பு ஏட் செய் அ இனிப்பு சேர்க்க கூடாது ஏன் என்று கேள் ஏன் என்று கேள் ஏன் என்று கேள் ஏனென்றால் சர்க்கரை அ சர்க்கரை சேர்த்து டீ குடிப்பவர் தேநீர் குடிப்பவர்களே அவர்கள் முட்டாள் என்கிறார்கள் ஏனென்றால் செய்ன் ஏனென்றால் வெளிநாடுகளில் அப்படி குடிக்க மாட்டார்கள் அப்படி குடி த்தால் அது வந்துட்டு அது முட்டாள்களுக் சமம் அ மனதளவில் குறைபாடு உள்ளவர்களுக்கு சமம் ஆஹ் ச க்கரை இனிப்பை இனிப் ப்பை வந்துட்டு தேநீரில் சேர்த்தால் என்ன ஆகிவிடும் என்றால் சுடுதண்ணியில் தேநீர் சேர்த்தா சுடுதண்ணியில் அ சர்க்கரை போட்ட மாரி ஆகிவிடும் அ து வந்துட்டு நமக்கு டீயிக்கு தேனீர்ரோடு சுவையே அளி த்து விடும்
ஆ ஒகேங்களா சேரிங்க
உம் நீங்கள் இப்போது ஆப்பிள் ஜூஸ் போடுவது எப்படி என்று சொல்லுங்க
ஆப்பிள் ஜூஸ்
போது கிராமத்தில் இரு
சேரிங்க நா வந்து அ ஒரு
நீ ஒரு பட்டிக்கடு நீ ஒரு பட்டிக்காடு ரொம்ப பட்டிக்காடு நீ உம்
அதுல மூணு ஆப்பிள் நல்லா தண்ணில வச்சு கழுவணு
உம் எனக்கு புரிய வில்லை ஆஹ் ஓகே ஓகே ரெண்டு எதுக்கு ரெண்டு குண்டா எதுக்கு ரெண்டு குண்டா
சொல்லேன் அது
ஓ சரி சரி நானு கொஞ்சம் குழம்பி விட்டேன் இரண்டு குண்டாவில் மூணு ஆப்பிளா எப்படி ஒரு ஆப்பிள் எங்க போகும்
என்னங்க பேசுறீங்க ஒரு குண்டால மூணா ஆப் ப்பிள் போட்டு கழுவுங்க
நான் நான் முதலில் இரண்டு குண்டா என்று நினைத்துவிட்டேன் உங்களுக்கு
ஏங்க நான் நீ சொல்ல விடுங்க
மறந்து விடும்
ஆமாங்க அப்ப என்ன பண்ணணுனா கழுவிட்டு தோலை சீவிரணும் நல்லா அப்றம் ஆப்பிள்ல நல்லா க வெட்டி வச்சற்ணும் வெட்டி குட்டி குட்டியா சிறி சிறிதாக அது நம்மளோட இஷ்டம்
ஆஹ்
சரிங்களா நம்ம வந்துட்டு வெட்டிர்னோ வெட்டி வச்சுட்டு அது வந்து பா பால் இருக்குல்ல பால வட்டு சுண்ட காச்ச வச்சு காய வைக்கணும் நல்லா அதோட சூடு போற வரைக்கும் நம்ம இது பண்ணனும்
உம்
டு அது வந்து நம்ம அது ஆப்பில்ல வந்து அந்த பால்குள்ள போட்டு கொஞ்சம் சிறிதளவு வெள்ள சர்க்கரை சேர்த்து ஜார்ல அடிச்சு கொள்ளணும் நல்லா அடிக்க லை கொஞ்சமா தண்ணி
அரைக்க வேண்டுமா அரைக்க வேண்டுமா
அரைக்கவேண்டும் ஆமா அரைச்சதுக்கு அப்றம் அது வடி அது வந்ட்டு நம்ம அம்மிக்கல்ல கூட அரைச்சிக்கலாங்க சரி இருங்க அம்மா கூப்பிடுறாங்க